வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நா நல்லா இருக்க ம் சாப்ட்டாச்சு
என்ன சாப்ட்டீங்க மதியோ
நா வந்து பாத்தீங்கனா புரிதா சொ
மதியமா
ஆமா இன்னிக்கு எப்பயு சு சாத சாதனு ஒரே போரா இருக்கு சே அதனால பசங்க பூரினா விரும்பி சாப்டுவாங்கன் பூரி தா செஞ்சி குடுத்தே
ம் ம் சரி சரிங்க
இங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கு
இங்க வந்துட்டு இங்கயு கொஞ்சோ புழுக்கமா வெயில் இருக்கு ஏனா நேத்து நைட் ட்டு வந்து கொஞ்ச நேர மழ பேஞ்சது அதனால வந்துட்டு நமக்கு இருக்குற அனல்லா எடுத்து குடுத்ருச்சி
ஓ புரிது
அதனால இங்கயு‌ கொஞ்சோ வந்துட்டு புழுக்கமா இருக்க மாதிரி வெயில் இருக்க மாதிரி தெரிது ஆனா அந்த அளவுக்கு வெயில் தெரிலனாலு நமக்கு ஒரு மாதிரி வெக்கயா எரிச்சலா இருக்கில்ல ஆ அந்த மாரி இருக்கு அது இல்லாம பசங்களுக்கு வேற இன்னிக்கு ஸ்கூல் லீவா எல்லாரு தேந்து விளையாடிட்டு சத்தம் போட்டுட்டு இது பண்ணிட்ருக்காங்க காலைல இருந்து அமைதியா இருந்தாங்கக
ஓ சரி சரி
இப்போ ரெண்டு ரெண்ட்ர மணிக்கு மேல தா எல்லா வாண்டுங்களு வந் தாங்க வெளயாட்றதுக்கு
சரி
ம் ஏ பொண்ணு இன்னிக்கு தூங்கம் போது எது நா பேசல ஏனா இன்னக்கி ஃப்ரைடேன்றதுனால ப்ரையர் அதெல்லா போயிட்ருந்துச்சா இருந்துமே வீட்லா வீட்ல அவ்ளவா எது வேல இல்லைங்க காலைல ஏந்துருச்சோ இட்லி இட்லிக்கு வந்துட்டு என்னோட மாமியார் வந்து தேங்கா பொட்டுக்கல்ல சட்னி செஞ்சுட்டாங்க
நல்லது நல்லது
ஆ அவ்ளோதா முடிஞ்சிருச்சி தண்ணி வந்தது தண்ணிய புடிச்சோ காலைல நா துணி தொவச்சே கையால வந்துட்டு துணி தொவச்சி போட்டே என்னோடது ஏ பசங்களது அது முடிச்சதுக்கப் ப்றோ பன்னெண்டு மணிக்கு தாங்க தண்ணியே வந்துச்சு ரெண்டாவது சிங்கிள் தண்ணி குடி தண்ணி அது வந்ததுக்கப்றோ அது புடிச்சோ அவ்ளோதா ஏனா சாப்பாடு வந்துட்டு பக் பக்கத்து வீட்ல இருந்து நமக்கு வாங்கிட்டு வர்ரேன்னு சொல்லிட்டாங்களா அதனால எதுவு சமைக்கில அந்த அளவுக்கு வேலையு யு இல்ல அப்றோ வீடு பெருக்கிட்டு வீடு தொடச்சே நடுவுல தண்ணி வரதுக்கு முன்னாடி தண்ணி வந் முன்னாடி பண்ணனு நெனச்சே ஆனா தண்ணி வர டைமுக்கு தா அத பண்ணிட்ருந்தே நா பொய்ட்டு அதா எங்கெல்லா இப்ப ஒரு கொஞ்ச தூரமா போய் இப்போ அங்க இருந்து வாசல்ல இருந்து பாத் பாத்ரூம் வரிக்கும் கொண்டு போயிட்டா அங்க எல்லாத்தண்ணியும் ஃபில் பண்ணி விட்டுட்டு அப்புறொ அண்டா இருக்கு இல்லையா அண்டாலயும் தண்ணி புடிப்போ நாங்க அண்டாலயு ஃபுல் தண்ணி புடுச்சுட்டு ட்ரம்ல கொஞ்சோ போட்டே அதுக்கப்றோ செரி தண்ணி நீக்கற்துக்குள்ள நம்ம வீடு தொடச்சுட்டாக்கா தண்ணி நிக்றதுக்கு அந்த ஈரம் இதுவாகறதுக்கு கரெக்ட் கரட்டா இருக்குமே அப்டின்றதுனால வீடு தொடச் வச்சுடுவன்ட்டு மாமியார புடிக்க சொல்லி வீட்டுட்ட நானு ஏம் பொண்ணு நா போயிட்டு நா அடிக்கிறே நா பம்ப் அடிக்கிறே நா பம்ப் அடிக் கிரேண்டு பொயிட்டு ட்ரெஸ்ஸெல்லா ஈரம் பண்ணீட்டு அதுக்கப்றோ அவரோட ட்ரெஸ்ஸ கல்ட்டி காய வச்சு அப்றோ கொஞ்ச நேரோ விளையாடிகிட்ருந்தா ஃபோன் பாத்துட்ருந்தாங்க ஏ பையனும் பொண்ணு அப்டி பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துட் நல்லா ஃபோன் பாத்துட்டே இருந்தாங்க ஆ ஒன்று ஒன்றர மணி வரைக்கு ஃபோன் பாத்துட்ருந்தாங்க நைன்ட்டி செவன் ஆ ஆமாம் அந்த மாரி இருந்த சார்ஜ் பர்சன்டேஜு பிஃப்டி வர வரைக் அவுங்க தா பாத்துட்ருந்தாங்க
பாத்துட்ருந்தாங்க ஆ இப்பதா வந்து பசங்க செல்ஃபோன்லா வச்சுருக்காங்க அப்பலா எது செல்ஃபோன் பசங்களோட வெளையாடணும்
இது மாதிரி பசங்களுக்கு லீவு அப்டின்னாக்க எல்லாருமே வந்துட்டு அந்த நொண்டி மாதிரி விளையாடுவாங்க புடிப்பாங்க அந்த ரவுண்டு போட்டுட்டு அப்புற வந்துட்டு அந்த இது விளையாடுவாங்கல்ல
கல்லெல்லா தூக்கி போட்டு விளையாட்றது
ஆ ஆ காயி விளையாடுவாங்க அந்த கல்லு இப்டி தூக்கி போட்டு விளையாடுவாங்கல்ல ஆ அது விளையாடுவாங்க நறையு புடிச்சு டீம் மாதிரியு விளையாடுவாங்கல்ல நெறையு சேத்து இது பண்ணுவாங்லே ஆளுங்கள நெறையு வச்சுட்டு நெறையாவு போட்டு கல்லாங்காய் அப்டி இல்லன்னா பல்லாங்குழி விளையாடுவாங்க
இப்ப அந்த மாரி
தாயம் விளையாடுவாங்க நான் எங்க வீட்ல ஆமா எங்க வீட்ல இருக்கும் போது நாங்க தாயம் விளையாடுவோ ஆனா இப்ப விளையாடுறது கெடையாது எதிர் வீட்ல வந்துட்டு ஒரு பாட்டி இருப்பாங்க எங்க அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்ல அவுங்க வந்துட்டு சும்மா க்குறியே நா எனக்கு ஃபோர் அடிக்குது எனக்கு விளையாண்டுனு ஆசையா இருக்குதுன்னு சொல்ட்டு மாசமா இருக் இருக்கும்போது நா கேட்டுட்டா அவுங்க வருவாங்க வரும்போது கொட்ட புள்ளியாங் கொட்டைய தீத்தி விளையாடுவோ அப்றம்மேட்டா அது
நல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அது
இரும் புல்ல இருக்குது இல்லையா அது இது பண்றது அது விளையாடிட்ருந்தோ ஒரு சில டைம் எங்க அப்பா ஃப்ரீயா இருந்தா எங்க அப்பாவு வந்து எங்க கூட விளையாடுவாரு அவர் வந்து உக்காந்துட்டு ஆமா எதிர் வீட்ல இருந்து வந்து உக்காந்துட்டு வாம்மா விளையாட்லாம் அப்டின் கூப்புடுவாங்க ஏங்க
தடவை வின் பண்ணிருக்கீங்க
அவங்க கிட்ட நா நறைய டைம் வின் பண்ணிருக்கேங்க எதிர் வீட்ல இருக்காங்கல்ல அவுங்க வந்துட்டு நீயே எப்ப பாத்தாலு ஜெயிக்கிற நீ இன்னா தா பண்ற ஓங்கிட்ட இருந்துதா நா வந்துட் தி இந்த காய் இப்ப புள்ளையாங்கொட்டையு நம்ம காய் வைக்கிறதுக்கு பிள்ளையங்கொட்டையும் வச்சுப்போம் கல்லு வப்போம் அந்த ஆமா அந்த மாரி வெப்போ இல்ல நீ இத வாங்கனாலு நீ ஜெயிக்
பண்றம் ஆமா
நா தெ நீங்க அத வச்சுக்ட்டாலு நீ வின் பண்ற இத வச்சுக் ட்டலா நீ வின் பண்ற என்னாதாம் பண்ற நீனு ஆனா ஒரு டைம் என் என்னோட வீட்டுக்காரு நானு எந் தம்பி பொண்டாட்டி அவங்க அந்த எதிர் வீட்டு பாட்டி எல்லாருமே வெளையாடும் போது எனக்கு நம்ம தாயம் போட்டாதா உள்ள போமுடியு
ஆமா ஆமா உன்
ஆனா எனக்கு தாயமே விழல ஒரு ஆட்டோ புல்லாவும் முடிஞ்சிருச்சி எல்லாருமே இதுப் பண்ணி எல்லாமே முடிஞ்சுருச்சு ஆனா எனக்கு தாயம் மட்
தாயமே வரவே இல்ல தாயோ வந்தாதா நம்பக காய ரிலீஸே பண்ண முடியு ஆட்டத்துல
அம்மா என்னுடைய வீட்டுக்காருக்கு பன்னெண்டு எக் ட்டு தாயம் எல்லாம் அவருக்கு விழுது அவரு காய நவுத்தி வைக்கிறாரு இப் இப்ப நா ஒரு தாயம் போட்டு ரெண்டு போட்டாலு அவுங்ள வெட்டலா நம்ம பழத்துக்கு போகலா
தெரி புரிது புரிது இப்ப நாலு பேர்ருக்கறப்ப ஆட்டோ ரொம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இல்லையா
அதுவு நம்ம சின்ன கட்டோ அப்டினா அந்த அஞ்சி கட்டம் போட்டு விளையாடுவோ இல்ல எக்ஸ் போட்டு அந்த மாதிரி எல்லாமே இப்போ லூடோவ்ல வருதுல அந்த மாதிரி கட்டம் போட்டு தான் வந்துட்டு வெளையாடுவோம்
ம்
அது சும்மா நமக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரியு இருக்கு நமக்கு ஒரு இதுவாவு ஆக் இந்த வெள்யா வெளையாட்டு நமக்கு தெரியிலனாலு எந் தம்பி பொண்டாட்டிக்கு தெரியாத சொன்னோ சொன்னா
ம்
சேரி ஓ வந்து ஒக்காரு நீ போடு அவங்க காய் விடுவாங்க அப்டின் சொல்லிட்டு இப்ப வெளையாட்றது இல்ல லூடோல்லா நா நடுவுல நடுவுல வெளையாடுவேன் அதுவு வெளையாட்றதுல் ஆக்சுவலா அது வீட்ல வெளையாடக் கூடாதுன் சொல்லுவாங்கல்ல
ஆறு மணிக்கு மேல வெளையாடக்கூடாதுன் சொல்லுவாங்க ஆனா இப்போல்லாம் எல்லா எல்லாரும் வெளையா ராங்கே
விளையாட்றாங்க எங்க வீட்ல வந்துட் ட்டு நீ இப்டி எடுத்து தேச்சிப் போட்டுப் போட்டுதா வந்துட்டு குடும்பந் தேஞ்சிடுச்சு இதுவாயிடுச்சு அப்டி சொல்ட்டு அவுங்க டைலாக் சொல்லுவாங்க
செரி இதுக்கு முன்னாடி யாரு போடல இல்ல அப்ப நல்லாருக்குந்துருக்குனுல்ல
அ அவங்ளோட அது அந்த மூட நம்பிக்கை அந்தப் பழக்கத்லருந்து வந்துட்டு உன்னு வெ நம்பளே ஒரு சில டைம் அப்டிதானே சொல்றோ வெளக்கு வச்சி இது இது பண்ண கூடாது அத பண்ண கூடாது அப்டி சொல்லிட்டு
ம்
அது வந்து மாத்த முடில எப்டிதா நம்ம வந்து காலங்கள் இதெல்லாம் மாறுச்சுனாலு ஒரு சிலது வந்து நம்ம பின்பற்றிகிட்டேதா இருக்கு
ஆமாப்ப அதுவு அது என்னவோ உண்மதா அதுலசோ ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்து இருக் க்கு பின்னாடி அதுக் பின்னாடி
ம் ம்
அது அது நல்ல விஷ்யந்தான இப்ப நம்ப வந்து ஒ ஒ விரதோ இருக் க்றோனா நோ நீங்க நோபுன்னு சொல்லுவீங்க இப்ப நோன்பு இருக்கிறோனா அது வந்து சயின்டிஃபிக்காவு நல்லதா உடம்புக்கு வந்து எல்லா கொடலுக்கு ரெஸ்ட்டு
ஆமா
ஆ
இருந்துட்டு நீங்க அந்த தண்ணி குடி க்கும் போது சீரா அந்த தண்ணி நம்ம கொடம்புக்கு போகூ அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நமக்கு ம்
சொன்னா ஏத்துப்பாங்கள ஏத்துக்க மாட்டாங்க சாமிக்காக இருங்கன்னா இருப்பாங்க
ம்
அதனாலதா அந்த மாரி வந்து சொல்லிருக்காங்க அந்த காலத்துல வந்து இப்டி தா இருக்கணு
ஆமாங்க
இப்டி செய்ங்க அப்டி தா சொல்லியி
ஆனா ஒரு சிலத அந்த காலத்துலருந்து சொல்றது ஒரு சிலது வந்து ஏத்துக்க முடியுது ஒரு சிலது வந்துட்டு இல்ல இதெல்லா போயிட்டு சொல்லிட்ருக்கு க்கீங்களே அப்டின்ட்டு சொல்ற மாதிரியு இருக்குல்ல ஆனா இப்பயு பாருங்க ஒரு சில கடைங்கல்லாம் இப்போ கொஞ்ஜோ லைட்டா கிராமம் பக்கோ இங்க சிட்டில எப்டின்றது தெரியில சாய்ந்தரத்துக்கு அப்புறம் போய்ட்டு சுண்ணாம்பு கேட்டா கடையிலேயே குடுக்க மாட்டாங்க இல்லன் சொல்லுவாங்க
அப்புடியா அப்புடிலா இல்ல நாங்க இங்கெல்லா சுண்ணாம்பு வாங்குறோ ஊசி வாங்குறோ நூல் வாங்குறோ அதெல்லா வாங்குறோ பிரச்சன இல்ல இல்ல இது எனக்கு புதுசாக இருக்கு சுண்ணாம்பு எனக்கு புதுசாருக்கு அப்புடியா எனக்கு தெரியில இது ம்
அப்ப இதெல்லா நமக்கு கொஞ்சொ வந்துட்டு ஆனா சொல்லுவாங்க உப்பு வாங்க கூடாது புளி அந்த மாரி வாங்க அரிசி வாங்கக்க கூடாதுன் சொல்லுவாங்க புல வெளக்கு வெச்சதுக்கப் அப்பறோ பொழுது போனதுக்கப்புறோ
ஆ
அ சமைக்கிற அந்த கேஸ்சு சிலிண்டரு இதெல்லா கொடுக்க கூடாதுன்னுவாங்க
எண்ண வாங்க கூடாது அப்டிதா சொல்லுவாங்க அம்மா வீட்லந்து எண்ண வாங்க கூடாது பு உப்பு வாங்கக்கூடாது சீகக்காய் வாங்கக்கூடாது சொல்லுவாங்க
நீங்க வந்துட்டு அந்த பச்சை எலுமிச்சம் பழம் அதெல்லாங் கூட வாங்கிட்டு வர கூடாது கீர இல்லைங்க வாங்கனு ஊருகா
ஆ
இதெல்லா வந்துட்டு அம்மா வீட்டு்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது நமக்கு அங்கேயு கஷ்டொங் கொடுக்கூ நமக் க்கூ கஷ்டோங் கொடுக்குன்னு சொல்லுவாங்க
அப்புடியா நா நறைய தடவ அம்மா வீட்டுக்கு போனா நான்வெஜ் செஞ்சு தருவாங்களா அது அப்ப எதாச்சு ஒரு எலுமிச்ச பழொ இல்லைன்னா காஞ்சமெளகா போட்டு குடுத்து அனுப்புவாங்க
காஞ்சமெளகா போட்டு கொடு அத நீங்க வாசல்ல போட்டுடுவீங்கல்ல
ஆ போட்டுருவோ
அது வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு போறதில்ல வாசல்லயே போட்டுறீங்கள அது நீங்க யூஸ் பண்ணல எலும்பிச்சம்பழொ புளி எண்ணெ இதெல்லா நம்ம ஒரு பத்து ரூபாய் இல்ல ரெண்டு ரூபா குடுத்துட்டு நீ எடுத்துட்டு போ தொடபோம் மரு இதல்லான் கூட நம்ம அம்மா வீட்லருந்து நானு வாங்கிட் வந்துரேக்கெங்க நா கொஞ்சு அது அதா சொல்றாங்கள அந்த காலத்துல சொல்றதுல்யு ஒரு அர்த்தோ இருக் கு அப்டின்னு சொல்லிட்டு ஆ அதனாலப் கொஞ்ச நா அந்த டைமுகெல்லா நா கொஞ்ச நாங்களு கஷ்டப்பட்டோ அங்யு கஷ்டப்பட்டாங்க சோ இந்த ரீசன் நாலதா இருக்கு போ அதனால தா இப்படிலா சொல்றாங்க அப்படின்ட்டு கொஞ்ச அதுக்கப்பறமேட்டா கொஞ்சு புரிஞ்சது
ஓகே ஓகே
ம்
ம்
அதுதாங்க அதலருந்து அதுக்கப்பறோ வாங்கறதில்ல இப் போ நடுவ்ல வந்துட்டு தீபாவளி பண்டு கட்டிட்ருந்தாங்க போன வருஷோ அப்பயு எனக்கு ம் அ வீட்டுலருந்து வரும்போது அ என்னப் என்ன மட்டு பர் இருந்தாங்க மல்லிகைசமான் இல்லாம அவ்கேட் டின் குடுக்கறன் சொல்லிட்டு அப்ற டின் குடுக்கலீங்ளா ஏதோ பாக்கெட் மட்டுதா குடுத் ப்பாங்கு சொல்லிட்டு அதுல உ எனக் வந்துட்டு என்னோட பெரியம்மா வந்துட்டு ஒரு பாக்கெட்டு அ என்னுடைய அம்மா வந்துட்டு ஒரு ரெண்டு பாக்கெட்டும் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க ஆமா அது அவுங்கள எடுத்துட்டு வந்து குட் தாங்க ச்சேரி நா வந்து அவங்ககிட்ட குடுத்து வச்சிர்க்கே இது நீங்க வச்சுக்கோங்க ஏதாவுது ஒன்னுனா இதுல மைனஸ் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு
சரி அதனால எடுத்துக்குட்டீங்க நான் அம்மா வீட்டுக்கு வரப்ப என் என்ன எடுத்துட்டு வர மாட்டா மத்ததெல்லா குடுத் அனுப்புவாங்க ஆ இப்ப இந்த தடவ வந்தப்ப புளி மாங்கா தேங்கா குடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்தோ